இந் தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கே தோழர் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்டீங்களா சாப்ட தோழி செரி தோழா நீங்க என்னா பண்ணிட்டு இருக்கீங்க ஓ வேல பாத்துட்ருக்கே தோழி நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா வந்து ஒரு மடிக்கணினி அதுபிஸ் சொல்லி தருவாங்க தொழர் அது இந்தப் வகுப்புக்கு வந்திருக்கே
செரிங்க தோழி ரொம்ப சந்தோஷம் தோழி
செரி தோழர் அப்ப வாழ்க்கில என்ன தோழர் பண்ணிட்டு இருக்கீங்க
வாழ்க்கையில இது வரைக்கும் இபோ பாத்தீங்ன்னா பெருசா எது பண்ணல தோழி அப்டியே போவ்து தோழி வாழ்க்க
ஏ தொழர் ரொம்ப ஒரு மாரி சளிப்பா சொல்றீங்க
இல்ல தோழி அதெல்லா ஒன்னுல்ல தோழி நம்ம எச்சு கொஞ்சோம் அப்றோ யூஸ் பண்ற மாரி பேசலாமா தோழர்
பயனுள்ளதாவா கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குது தோழர்
சொல்லுங்க தோழர் இப்ப வந்து சுற்றுச்சூழல் பத்தி பேசலாமா தோழர்
கண்டிப்பா கண்டிப்பா பேசலா சொல்லுங்க
இப்ப சுற்றுச்சூழல் இப்ப உங்கள சுத்தி எப்டி இருக்கு தோழர் ஆ நிறையநாடுகள் பாக்குறீங்க நிறைய நாடுகள் மிகவும் சுத்தமாக இருக்கு அ இந்த கழிவுநீர் தொட்டியில கூட மீன்கள் வளர்க்கு அளவுக்கு சுத்தமாக இருக்கு தோழி ஆனா நம்ம நாடு அப்டி இருக்குங்களா சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி எப்டி இருக்கு
அது வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க நாடுங்கது வந்துஇங் சொல்ல கூடாது ஏ அப்டின்னாக்கா அது மட் டு காரணோ கிடயாது நாடுங்கிறது வந்து மக்கள் எல்லாரு சேந்ததுதா நாடு இல்லயா நம்ம இப்ப ஒவ்வொர்த்தவ்ங்களா அ இப்ப நா எடுத்துக்கிற என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா அப்ப நா எங்க வீட்டுல இருட்டு மாரி என்னோட என்னோட வீட்டுல உள்ள ஏ எங்குளுக்கான தொட்டி வந்து நாங்க சுத்தமா வச்சிருந்தாலே போது இல்லையா அதாவது இப்ப வந்துட்டு நம் மொத்தமா சொல்ல முடியாது இவங்க தாப்பா அதுக்கு காரணோ அப்டி சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுமே சேரிதா அவங்கவுங்க வீடு அதாது இப்ப வந்து ம் ஒருத்தொங்க திருந்து அதாது அ ஒருத்தவங்க திருந்துனா வந்துட்டு ஒரு வீடு திருந்து அ ஒரு வீடு திருந்துனா வந்துட்டு ஒரு தெரு திருந்து தெரு திருந்துனா வந்துட்டு நாடு திருந்து அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நம்ப என்னைக்குமே அடுத்தவங்கள சொல்ல கூடாது அதாது அவங்களால தாப்பா நா வீணா போயிட்டே அவங்க தாப்பா அவங்களால தாப்பா இப்ப இது படிக்கில அவங்களால தாப்பா நா எழுதுல அவுங்களால தாப்பா வீணாவே போயிருச்சு எல்லாமே அப்டிலா சொல்ல கூடாது மேட என்னைக்கு நம்ம தப்பு பண்றோ அப்டின்னாக்கா ஒரு கண்டிப்பா அந்த முழோட முழு பொறுப்பயு யாரு எடுத்துக்கணு நம்ம தா எடுத்துக்குணு அதே மாதிரி நம்ப ஒரு நல்லது பண்றோ அப்டினாக்கா நமக்கு அதுக்கு வந்து ஒரு உறுதுனையா இருந்துருப்பாங்க இல்லையா அவுங்கள நம்ம வந்து சொல்ணு இது மாரி அவுங்களு காரணோ அப்டினு ஏனா அப்பிக்கா நம்ம வந்து தப்பு பண்றது கண்டிப்பா வந்து நம்ப நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க அது நமக்கு இருக்கு இல்லயா நம்ம வந்து ஆடு மாடு கெடையாது நமக்கு வந்துட்டு எது சரி எது தப்புன்னு நமக் தெரியாத அளவுக்கு நம் வந்து ஆ ஆடு மாடு கெடையாது அதனால நம்ப ஒரு தப்பு செய்றோ அப்டினாக்கா நம்ம துணிஞ்சு சொல்ணு ஏன் மேல தா தப்பு இருக்கு இதுல நா அடுத்த வாட்டி கண்டிப்பா தப்பு நடக்காம நா பாத்துக்குறன் சொல்றது மட்டுந்தா ஒரு சிறந்த மனிதன்னு சொல்லா ஏனா அப்டின்னாக்கா அது சில பேர் சொல்லுவாங்க அவுங்க அவுங்க வாழ்க்கைல வெற்றி பெற்றான் சொல்வாங்க இதுக்குலா ஏ இதுக்கு நா தா காரணம் ப்பா நா தனியா நின்னு வெற்றி பெற்றே ரொம்ப நல்ல விஷ்யந்தான் அப்டி சொல்றது அதே மாதிரி ஒரு அதுல தோத்துட்டாங்க அப்டினாக்கா கண்டிப்பா இவுங்களால தாப்ப நா அத அத ஒழுங்கா ப படிக்கில இவுங்களால தாப்பா நா அத இது பண்ல அப்டினு நம்ம அடுத்தவங்ல சொல்லக் கூடாது ஏனா தப் ஆ சரி நம்ப அது ஜெயிச்சோன்னா நம்ப தா கார்ணோ எப்டி சொல்றோமோ அதே மாரி அத தோத்தாலு அதுக் நம்மதா முழுமையா கார்ணோ இது பொறுப்பேத்துக்கணு நம்ளாலதா நம்ம தோக்குறோ நம்ளாதா நம்ப ஜெயிக்கிறோங்ற மாரி சொல்லுங்க தோழி
கண்டிப்பா தோழி இப்போ ஒரு சுற்றுச்சூழல்னு பாத்தீங்கனா பல்லாயிரங்கணக்கான உயிரினங்கள் வாழ்றத்துக்கு ஒரு ஏற்ற அமைப்பாக விளங்குது தோழி ஆனா இப்ப வரு வளர்ந்து வரு காட்ட காலங்கட்டங்கள பாத்தீங்கனா சுற்றுச்சூழல் ஒரு மாசுடையதாக என்ன பண்றது இருக்கிறது நறைய இடங்கள் என்ன பண்றது மரங்கள் என்ன பண்றாங்க வெட்டிறாங்க இதனால பலாயிரக்கணக்கான உயிர் இனங்கள் என்ன பண்ணது எறக்க நேரிடு தோழி இதற்கு யாரு காரணம்னா மக்களாகிய நாம் தா தோழி காரணம் பாத்தீங்கனா மக்கள் தொகை பெருக்கத்தால காடுகள அழிச்சிர்றாங்க மரங்களை வெட்டிர்றாங்க ஆ அங்கெலா என்ன பண்ணிர்றாங்க வீடு கட்டிர்றாங்க அங்க வந்து அதா விலங் விலங்குகளுடைய வாழ்விடத்துல என்ன பண்றாங்க மனிதர்கள் இப்ப வந்து என்ன பண்றாங்க ஆக்கரமிச்சு சு அங்க வீடு கட்டிர்றாங்க தோழி இப்ப விலங்குகள்லா எங்க போய் வாழு தோழி நறைய விலங்குகள் இறக்க கூடுது இது சுற்றுச்சூழல் என்ன பண்றது ரொம்ப பாதிக்கருக்குது உணவு சங்கிலி கேள்விப்பட்ருக்கீங்களா இப்போ உணவு சங்கிலில பாத்திங்கனா பலாயிரகண உயிரினங்கள் என்ன பண்ணுது இல்ல தோழி இதனால மனிதரோட வாழ்க்கையில நம்மளது நறைய பிரச்சனைகள ஏற்படுத்தும் தோழி
நீங்க சொல்றது கண்டிப்பா சரிதா ஆனா இது என்ன நா ஒரு கருத்து உடன்படற அப்டினாக்கா அதாவது இந்த தாவரங்கள் அழிது இது அழிது விலங்குகள் அழிதுனு நீங்க சொல்றீங்கல அது வந்துட்டு சொல்றதோடு நீங்க நிறுத்துறீங்ளா இப்ப ஆ நீங்க வந்துட்டு அதுல நீங்க நீங்க என்ன அதுல மாற்றம் பண்ணிருக்கீ ங்க சொல்லுங்க இப்ப நீங்க இவ்ளோ இது சொல்றீங்க இதெலா அழி அழியுது இதலா பண்ணுது அப்டின் சொல்லிட்டு
ஆ இதுல நீங்க என்ன மாற்றம் பண்ணிருக்கீங்கன் நெனைக்கிறீங்க நம்ப வந்துட்டு ஒவ்வொருத்தருமே இ நம்ம பண்ற தப் பே இதுதா அதாது எல்லாருமே சொல்றோ இத அழிது அத அழி து அ அது அழிஞ்சிருச்சி இது பத அப்புடி இருக்கு அப்புடி இருக்குன்னு எவ்ளவோ சொல்றோ ஆனா இதுல ந நம்ம சரி பண்ணுன்னு நம்ம என்ன எறங்கிருக்கோ நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க நா என்னனு எடுத்துக்கோங்க நா நா சொல்றே நா என்ன எறங்கிருக்கே அப்டினாக்கா என்னால நா என்ன த ண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்ல வர தண்ணிய நா வீணாக்காம பயன்படுத்துற வீட்ல எங்க வீட்ல எவ்ளோ எடோ இருக்கோ அந்த எடத்துக்கு நம் மரோ வளக்குற அவ்ளோதா என்னால என்னால முடிஞ்சத நா பண்ற அதே மாரி இந்த ப்ச் முடிஞ்சளவுக்கு நெகிழிய நா பயன்படுத்தாம இருக்கே ஏனா அது சுற்றுச்சூழலக்கு அதும் பாதிப்பு தா அவ்ளோ இதுதா என்னால பண் இப்ப நீ அதே மாதிரி நீங்க வந்துட்டு இவ்ளோ சொல்றீங்க இல்லையா இப்ப நீங்க என்ன அதாது ஒ தனி மனித ஒழுக்கம் தா ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க வந்துட்டு இதல்லா சரி பண்லாங்குற அளவுக்கு நீங்க எறங்கிருப்பீங்கல அதுல நீங்க என்ன மொதல்ல பண்ணிருக் கீங்கன் சொல்லுங்க
நா பாத்தீங்கன்னா நா வந்து விவசாயத்த எஸ் விவசாயம் சார்ந்த துறையில தா நா பண்ற நா வேல பாத் துட்ருக்கம் தோழி என்னால விவசாயங்கள நெறைய மரங்கள் அழியுது எல்லாரு என்ன பண்றாங்க ஆ ம் நவீன தொழில்நுட்ப அலுவகங்களுக்கு போயிட்டு நம்பாளு வேல பாக்கறாங்க கார்பரேட் நிருவனங்கள்ள வேல பாக்கறாங்க ஆனா நா அப்பிடி போல நா வந்து விவசாயம் இயற்கை பாதுகாப்பு இப்டி என்னா பண்றே என்னால முடிந்த உதவிகளாம்தா பண்ணிக்கிட்ருக்
இது வந்து நா ஒத்துக்கறே ஆனா இயற்கை பாதுகாக்க என்ன பண்ணிருக்கீங்கன் தா நா உங்கள கேக்கற
இயற்கை பாதுகாக்கன் சொன்னீங்கன்னா இப்ப விவசாயத்த என்னாப் பண்றதுல்ல நாங் கைவிடுறதில்ல தோழி எங்க விவசாயங்கள்ள மரங்கள வெட்றதுல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நறைய பயிரிட்றோ இது மூலையமா நம்மளது பல உயிரினங்கள் நம்மளது வாழ்ந்துகிட்ருக்கு தோழி
நீங்க சொல்றது ரொம்ப சரிதா அது இதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்கல இதெல்லா நா பண்ணிருக்கே நா பண்ணிருக்கே அதே மாதிரி அடுத்தவங்க வந்துட்டு ப்ச் அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சுட்டிக்காட்ட தேவல்ல சரியா நம்ம என்ன பண்ணு அப்டின்னாக்கா ஆ இப்ப நீங்க சொ அதாது அடுத்தவங்க என்ன தப்பு பண்றாங்க உங்குளு தெரியுது அதாது மரோ வெட்றதோ இருக்கட்டு இல்ல நெகிழி பயன்படுத்படுத்றது இந்த மாதிரி நறைய தெரியிது இல்லையா நீங்க அத செய்யாம இருந்தாலே போது இப்ப நீங்க அது மாரி செய்யாம இருப்பீங்கன் வெச்சுங்க உங்கள பாத்து உங்க குடும்பத்தினர் வந்து ஒவ்வொருத்தவங்க அத அத ப்ச் அ பின்பற்றுவாங்க அத செய்யாம இருப்பாங்க அப்போ வந்துட்டு இப்ப உங்க வீடு முழுவதும் ஆ சரியாயிடுச்சி பிரச்சன இல்லாம இது ஆகிட்டுன்னா ஒங்க வீட்ட பாத்து அடுத்தவங்க வீடு அதுதா செய்வாங்க புரியுதா அப்ப வந்து ஒவ்வொரு நம்ம எடுத்த ஒடனே ப்ச் ஒரு எப்டி சொல்றது எடுத்த ஒடனே ஒரு இதையே பண்ணாதா சொல்ல முடியாது நம்ப கொஞ்ச கொஞ்சமா ஆரம்பிக்கனு இப்ப நீங்க முதல் நிலைல இருக்கீங்க அப்டின்னாக்கா நீங்க வந்துட்டு அ நீங்க உங்க குடும்பத்த தெரு உங்க குடும்பத்த நீங்க மாத்தணு அதுக்கப்பறோமாதா உங்க தெரு மாறும் உங்க அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா நீங பண்லா அது ஒண்ணு நா என்ன சொல்றே அப்டின்னாக்கா அடுத் த்தவங்க பண்றானே அது அவனுக்கு தெரியிலையே நீங்க அதான் யோசிக்க வேணா நம்ப செரியா இரு கமா அவ்ளோதா அது மட்டு பண்ணுங்க
இப்ப காடுகள்னு பாத்தீங்கன்னா இப்ப காடுகள் வந்து வந்து பூமியோட நுரையீரல் என்று என்பது விளங்க அழைக்கப்படுகிறது தோழி நெறய புத்தகங்கல்ல கூட இதுதா தோழி இருக்கிறது அப்ற எதற்காக மனிதர்கள் மரங்களை வெட்றாங்க இப்ப மனிதர் பூமியோட நுரையீ ரல்னு தெரியுது மரங்களை வெட்றதன் மூலியமா நம்மளுக்கு அதிகமான பிரச்ச சனைகள் ஏற்படுது தோழி உங்ளுக்கே தெரியும்ல காற்று மாசுபாடுங்கறது அதிகமா நம் து ஏற்படுகிறது நம் சுவாசிக்கின்றன ஆக்சிஜன் அந்த காற்ற என்ன பண்ணுது
இல்ல இல்ல காற்று மாசுபாட்டுக்கு வந்துட்டு மரங்கள் வெட்டுறது வந்து மரங்க என்ன செய்யு அப்டின்னாக்கா காற்று சுத்தப்படுத்தி அனுப்புங்கிறது ரொம்ப சரிதா ஆனா காற்று மாசுபாட்டுக்கு வந்து மரங்கள் மட்டு வெட்டுறது மட்டு காரணம் கெடையாது நம்ம வாகனங்கள் எவ்ளோ பயன்படுத்துறோ உங்களுக்கு தெரியுல ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்ன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ரெண்டு பை ரெண்டு பைய ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு வண்டி வச்சிருக்காங்க செரியா இப்போ இதுல வந்துட்டு நா இப்ப நா வந்து எனக்கு எங்க நா ஒரு இது போகு நா ஸ்கூல் நா பள்ளிக்கூட போகணு ஏ தம்பி வந்துட்டு அவ கல்லூரி போனு அப்டினு ஒரு இது இருக்குன்னா ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறோ இப்ப இதுல எப்படி எங்களால காற்று சுத்த படுத்த முடியு சொல்லுங்க இதனால காற்று மாசு படுவது ஏற்படுதுதா எனக்கு தெரியுதுதா அதுதா நா என்ன அது இது எப்படி நம்ம குறைக்கலானா நம்ப வீட்டு எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லா அது எப்படி குறை குறைக்கலானா ஒண்ணு இல்ல இப்போ நம்ம வந்துட்டு இது மாதிரி ஒரு எடத்துக்கு போறோனா நம்ம எல்லாரு ஒரு வண்டில போலா புரிதா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டில போறோமா எல்லாரு ஒரு வண்டில போலா இல்லன்னா பேருந்து பயன்படுத்தலா அது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரைக்கு பேருந்துங்கிறதுதா ஏ அப்டின்னாக்கா இப்போ வந்து எவ்ளோ ஒரு பேருந்துல ஒரு ம் ஒரு நூ ஒரு ஒரு அம்பது பேர் போறோன்னு வச்சுகோங்க அம்பது பேர் வந்துட்டு ம் ஒரு அம்பது பேர் என்ன பண்றாங்க அப்டின்னாக்கா அம் ஒரு பேருந்துல போறப்போ அம்பது வண்டியோட அம்பது புகை அம்பது மாசுபாடுதா குறைக்கிறோ தான அது எவ்ளோ ஒரு நல்ல விஷய இல்லயா இந்த ஒரு இது மாதிரி நம்ம இப்படிதா யோசிக்கணு ஆனா நமக்கு வந்து இப்ப சில நேரத்துல வந்து ஆ பேருந்துல போக முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு அந்த நேரத்துல வேணுனா பயன்படுத்திக்கலா வண்டிய அதுவு நம்ம தனியா போகாம முடிஞ்ச அளவுக்கு நம்ப யாராச்சு எங்கயாச்சு போணுனா அவங்கள அழச்சிட்டு போறது அந்த மாரி இருக்க கூட நம்ம கண்டிப்பா இந்த புகைய இது எல்லாத்தையு சரி பண்ணிடாலானு நா நெனைக்கிற தோழர்
கண்டிப்பா தோழி அப்றோ பாத்தீங்கன்னா நீர்
ஆ
சுகாதாரத்துல நீர் ஒரு இன்றியமையாத பொருளாக விளங்கப்படுது தோழி பாத்தீங்ன்னா நீர் மாசுபாடுங்கிறது நம்பளால அதிகமா ஏற்படுது தோழி
சோ நம்ம கண்டிப்பா பேசலா தோழர் ரொம்ப நன்றி
கண்டிப்பா பேசலா தோழி மிக்க நன்றி தோழி